ஹலோ
ஹலோ வணக்கம்ம
ஆ வணக்கம்மா
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நானு நல்லா இருக்குற
ம் சாப்டீங்ளாமா
சாப்ட்ட
ம் என்ன சாப்ட்டீங்க
நானா தோச தக்காளி சட்னி
ம் ம் ம் ம் சரி சரி இவள நேரத்துக்கு தோச ட்ருக்கீங்க எண்ணெ ஐட்டோ இல்லையா அது உங்ளுக்கு ஒத்துக்குமா ஆ ம் ம் ம் ம் ம் ம் ம் நைட் டைம்ல களி கொஞ்சோ சாப்ட்டா நல்லாருக்கு அதனால சரி கேட்ட ம் ம் ஆ சாப்பாடு செஞ்சாய்ங்க ம் ம் அது நம்மளுக்கு அன்னால தோசையே நானு சாப்ட்ட சரி சரி சரிங்மா நீங்க என்ன சாப்ட்டீங்க நானா இன்னு சாப்பிட்ல சப்பாத்தி தா செஞ்சுட்டு இருக்கோ
ம் சப்பாத்தி வந்து நல்லத்தா
ம் சப்பாத்தி காலைல மதியம் சாதோ காலைல தோச இப்ப சப்பாத்தி
சப்பாத்திக்கு என்னா சப்
சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி
தேங்கா சட்னி மந்தந்தா நைட்ல
ம் ம் ம் சரிப்பா ஆ சப்பாத்தி தேங்கா சட்னி
சர் சர்
ம் அப்றோ உங்க வீட்ல பேரன் பேத்தி எல்லா இருக்காங்ளா
ம் எல்லார் நல்லா இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க ஆ ஆ எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பைய
ம்
எ படிக்கிறாங்க பாப்பா காலேஜ் படிக்கிறா
ம்
தம்பி வந்து இப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருக்கிறான் காலேஜ் ஜாயின் பண்ணனு
காலேஜ் ஜாயின் பண்ணணுமா சரி சரி நல்லா படிப்பாங்களா
கொஞ்சோ நல்லா படிக்குவா
ம்
தம்பி கொஞ்சோ படிக்கிறது கொஞ்சோ மீடியமா தான் படிக்கும்
எ எப்பவுமே ஆம்பள பசங்க கொஞ்சோ கம்மிதான்
ம் ம்
இதுயெல்லா ஒரு அளவுக் பரவால சேரி ச நல்ல மார்க்கா
மார்க்கு வந்து கொஞ்சோ மீடியம் தான் எடுத்திருக்கான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்திருக்கு
சேரி சேரி
ம்
நல்ல காலேஜ்ல பாத்து சேத்துவிடுங்க அடுத்து என்ன படிக்க வைக்கலான்னு முடிவு எடுத்துருக்கீங்க
கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பி படிக்க வைக்கணும்னு ஆசப்பட்டு ச அததான் காலேஜ் பாத்துட்டு இருக்கோ இன்னு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல
ஆ
அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம் உங்க விருப்பமா இல்ல உங்க பையனோட விருப்பமா அவன் நம்ப விருப்பம் இருந்தாலும் அவன கேட்டுதான் செய்வேன் ஏன்னா படிக்கிறது அவன் தான நம்ம விரு ப்பத்த எடுத்துன்னனு போய் அவமேல தினிச்சா அவன் படிக்கணுமே
அதாவது வந்து அவனுக்கு தெரியாத விஷயத்தல்லா நீங்க சொல்ல குடுத்து ஒரு வழி செய்ல
ஆ இல்ல பிளஸ்டு முடிச்சான் இல்லையா அவன் எனக்கே என்ன படிக்கணும்றது ஐடியா இருக்குது இல்லையா ஆ என்ன படிக்கணும் பி இ இன்ஜினியரிங் படிக்கணுமா
ம்
சிவில் படிக்கணுமா மெக்கானிக் படிக்கணுமா அவனுக்கே ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்
எல்லா பசங்க வந்து தெளிவா இருந்துரத்துல்ல இல்லைங்களா
ஆமா
தெளிவா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தெளிவு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுதான் அந்த இது எடுத்தீங்ளா
சர் ச சர் சர் இல்ல அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும் பசங்க எல்லா சேர்ந்து படிக்கும் போதுலந்தே கொஞ்சொ எந்த குரூப் எடுக்கலா என்ன படிக்கலாம்னு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஐடியா வ வந்துருது இல்லையா
ம் ம்
அது தகுந்த மாரி அவன் பாத்து சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி இ கிடச்சா எடுத்துக்கறேன் அப்டி இல்லன்னா
ம்
ஆ பீ டெக், ஐ டி, ஏ ஜ டி எஸ். சுப்பா இப்ப அட்வான்ஸா இருக்கு இல்லையா ஏரியஸ் பாக்லா இதுல எது கிடைச்சாலு எடுத்துக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா
அது அதெல்லாம் அவனே புரிஞ்சுக்குன்னு சொன்னானா
ஆமா அவனுக்கு எடுத்து இப்ப பாப்பா படிக்கிறா இல்லையா அவ சொல்லி குத்துருக்குறா இது படிச்சா இதுக்கு போலா இது படிச்சா இதுக்கு போலா அப்டின்ட்டு அதுக் தகுந்த மாரி
முன் அனுபவம் இருக்க ஒருத்தர் சொல்றி அதனால புரிஞ்சுக்குன்னு அதுக் தகுந்த மாரி நீங்க ரெடி பண்ணிக்கிறீங் சரியா போச்சு ஆமா நல்ல தா நல்லது நல்லது தா வேற எதுல தமிழ்ல என்ன
ம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ